லா
ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதுங்க
நல்லா இருக்கீங்களா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி பிள்ளைகளுக்கெல்லா இப்ப பள்ளிக்கூடம் வந்து திறந்ததுனால நெறைய வேலைகள் இருக்கு உங்களுக்கு எப்டி போயிட்டுருக்கு
ஆமா ஆமாங்க எனக்கு வந்து பெரிய பசங்க தா ரெண்டு பேருமே காலேஜ் போற ப பசங்கதா ஆமாங்க ஒன்னு ஃப்ரீயா தா இருக்கே நானு இருந்தாலு காலேல சமச் காலேல சமச்சி குடுத்து அனுப்புறது சரியா இருக்கு வேல சரியா வந்துருது
ஆ உங்களுக்கு கொஞ்சோ பரவாயில்லையாக இருக்கு ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஆ சிறு பிள்ளைகள் தா அதுவு இப்ப ஆ இரண்டாவது குழந்தைய பாத்தீங்கன்னா பள்ளிகூடத்துக்கு அனுப்புறதுன்றது வந்து ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா அவங்க வந்து ஆ ஃபர்ஸ்ட் இருந்த பள்ளிக்கூடம் வேற இப்ப வந்து புதுசா பள்ளிக்கூடத் இதுக்கு வந்து அவுங்க போறதுனால அவுங்க வந்து ரொம்ப அழுந்துகிட்டேதா இருக்காங்க அதுவு ஒரு ரெண்டு மூண் நாள பாத்தீங்கன்னா ஆ தொடர்ந்து வந்து வயிறு வலி வலி அப்டின் சொல்லி சொல்லிட்ருக்காங்க மருத்துவமனைக்கி கூட்டிட்டு போலா அப்டின்னம் போது வந்து அவுங்க வரமாட் டேன்றாங்க அங்க போனா ஆ ஊசி போட்டு டுவாங்க ஆ அப்டிங்கிற பயத்துல வந்து அவுங்க வரவு வந்து மாட்டேன்றாங்க ரொம்ப சிறு பிள்ளைகளா இருக்குற துனால காலேல வந்து ரொம்ப கடினமா இருக்கு ரொம்ப எப்டி சொல்றது அது வார்த்தைகளால சொல்லவே ஏன்னா அவுங்க அழுந்துட்டே வந்து போகும்போது வந்து ஆ ஒரு தாயா நம்ப இருக் கும் போது அந்த உணர்வு வந்து நமக்கு ரொம்
ரொம்ப கஷ்டந்தா கஷ்டந்தா அது கொஞ்சோ பழக்கமா ஆகணு இந்த கொழந்தை இங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயி எல்லா கொழந்தைங்களோட சேந்து வெளயாடுறப்ப அது மாறிரு இப்ப ஒரு ஆறு மாசோ போனா சரியா வந்துருங்க
கண்டிப்பா தோழி அதுவரயு வந்து ரொம்ப கடினமாதா இருக்கு கு ஏன்னா ஆமா ஏன்னா பிள்ளைகள் வந்து அந்த பள்ளிகூடத்துக்கு போயி அங்க இருக்கற பிள்ளைகளோட பேசி பழகறதுக்கு ஆ இதுக்கெல்லா கொஞ்சோ நேரம் எடுக்கு அந்த நேரம்ன்றது வந்து கொஞ்சோ கடினமாதா இருக்
ம்
பிள்ளைகளுக்கு ஏனா இப்ப ஒரு மாதம் காலமாக வீட்லயே இருந்துட்டாங்க இல்லைங்ளா சொல்லுங்க தோழி
இப்ப தா கொழந்தைய வந்த ஸ்கூல் சேத்துருக்கீங்ளா நீங்க
இல்ல தோழிஅவுங்க வந்து ஒரு ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போயிட்டு தாருந்தாங்க இப்ப வந்து வேற பள்ளிக்கூடம் வந்து மாத்திருக்கோ அதனால வந்து அவுங்களுக்கு புதுசா இருக்குற கார்ணன்னாலையா இல்ல பிள்ளைங்களோட பழக முடில ன்றதுனாலயா என்னன் தெரில அவுங்க கடினமா வந்து இருக்குன்ற மாதிரி வந்து யோசிக்றாங்க அவங்களால வந்து அ படிக்கறது வந்து படிச்சிறாங்க அவுங்களோட ஆசிரியரு பாத்தீங்கன்னா எனக்கு ஆ தொலைபேசி வாயிலாக அழைத்து ஆஹ் படிக்கறதுல வந்து எந்த எதுவும் பா எது பிரச்சனைகள் இல்ல அ குறை எதுவும் இல்ல நல்லா படிக்கிறாங்க ஆனா வந்து அவுங்க ரொம்ப பயப்பட்றாங்க அப்டின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஏ இந்த காலைல எழுந்து அதுவு சமை க்கறத பத்தி யோச்சி இதெல்லா ரொம்ப கடினமாரு க்கு ஒங்களுக்கு அந்த கடினமா இரு
அந்த அந்த காலத்தெல்லா நாங்க கடந்து வந்தாச்சு அந்த கஷ்டம்ல்லா நாங்ளு ப க்கு தா இப்ப வந்து பெரிய பசங்க ஆனோன அந்த மாதிரி கஷ்டோ எதுவு இல்ல எங்க என்னுடய கொழந்தைங்களு அந்த மாரி தா நீங்க சொன்ன மாரி தா காலைல எந்திரிச்சு ஒரு கெளப்புறது எந்தி க்றேஇருந்து அழுதுட்டு இந்த மாரி தா இருந்தாங்க கொஞ்ச நாள் போனா சரியா வந்துரு ஒங்களுக்கு வந்து ஒரு வர்ஷோ கொழந்தை போயிருக்காங்க இல்லயா பள்ளிகூடம் போய்ட்டு வந்து சேந்திருக்காங்க இல்லயா அப்டி ஒரு நண்பர்கள் ரெண்டு பேரு சேந்தாங் நா ஒங்களுக் கொஞ்சோ மாறிரு அப்ப ஸ்கூல் போகணுன்னு சொல்லி விரும்பி அவுங்களே போக ஆரபிச்சிருவாங்க.
கண்டிப்பா தோழி ஏ அப்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னோட பெரிய பைய வந்து அவே இந்தளவுக்கு வந்து ரொம்ப ஏ இது பண்ணல அவனு வந்து பள்ளிகூடம் போகும் போது அழுவா அவுங்க மிஸ் பாத்த உடனே உள்ள போய் உக்காந்துப்பா. ஆ கொஞ்ச நாள் தா இருந்தது அதுவுமே அதுக்கப்பறோ எனக்கு அவன அ அனுப்பும் போது வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல ஆ இப்ப இவன அனுப் றதுன்றது வந்து ரொம்ப கடினமாதா இருந்துகிட்டு இருக்கு ஆ ஒன்னும் கண்டிப்பா உன்னு ஒரு வாரம் இன்னொரு பத்து நாள் வந்து கண்டிப்பா கடினமதா இருக்கு ஏன்னா அவங்க நேத்து போகும்போது பாத்தீங்கன்னா ஆ இப்பதா ஒருத்தரு ஒர் த்தர் கூட பேச ஆரபிச்சிருக்கே ஒருத்தர் நண்பரா கெடச்சிருக்காங்க அப்டின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இவுங்க அழுந்துட்டே இருப்பாங்க போல இரு க்கு டீ ஆசிரியர்கள் வந்து திட்டிருப்பாங்க ஏன்னா ரொம்ப நேரோ அழுந்துட்டே இருந்தா கொழந்தைகளுக்கு பிரச்சனை ஆகுன்னு சொல்லி எந்த ஆசிரியராா இருந்தாலு திட்ட தான செய்வாங்க அப்டி வந்து திட்னதுலயு வந்து இவுங்க ரொம்ப பயந்துருக்காங்க ஆ ஒடனே அந்த ஆசிரியர் இருக்குற வகுப்பறைக்கி நா போல அவங்க திட்றாங்க அடிக்கிறாங்க எனக்கு பயமா இருக்கு.
ஆமா அது கொழந்தைங் பயந்துருவாங்க இலயா அந்த மாதிரி பண்ணக் கூடாது தா அவுங்களு
வேற வழிகள் இல்ல இல்லையா இவங்க கிட்டியு ரொம்ப நேர அவங்க சொல்லிட்டு இ சொல்லிட்டே இருந்து
அதுல்லாம என்ன ஆகுனா அந்த சின்ன குழந்தைங்க ஒரு குழந்த அழுதா மத்த குழந்தைங்களு அ அழ ஆற ச்சிருவாங்க அது வந்து ஆசிரியர்கு ரொம்ப கஷ் சொன்னாது குழந்தைங்கள சமாளிக்கிறது ஒரு பக் ருந்தாலு அவங்களுக்கு டென்ஷன் ஆயிரு ரொம்ப குழந்தைங்க இருக்கறப்ப.
கண்டிப்பா ஏனா இன்னிக்கு பாத்தீங்ன்னா இன்னிக்கு வீட்லதா இருக்காங்க. அவங்ளுக்கு கொஞ்ச உடல்நிலை வந்து செரி அ கொஞ்ச சரியா போகல அதனால வந்து இன்னிக்கு வீட்ல தா இருக்காங்க அப்பியு அ காலையில வந்து என்னோட கணவர் ஒரு அடி குடுத்தாரு ஏனா இவுர் வந்து பள்ளிக்கூடம் போக ஏமாத்திகிட்டு இருக்காரு. அப்டின்னு சொல்லி கொஞ்ச மெரட்டி ஒரு அடி குடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவர் பா அவர் போயி அவரோட வேலைய செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இல்ல அப்டி நம்ப எதுவு வந்து அவங் ல்ல கொஞ்ச செல்லமா அவங்ககிட்ட பேசிட்டு அ அப்டி இருந்தோன்னு மோத் ந்து அவுங்க வந்து ரொம்ப இது பண்ண ஆரம்மிச்சுட்றாங்க.
ஆமா ஆமா அதே பழக்க படித்டுவாங்க செரி நம்ப அழுதா இவங்க வந்து கேக்குறாங்க. அந்த மாரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஆமாங்க தோழி ஏன்னா அவங்க வந்து அது மாதிரி நினைக்கிறாங்கன்றதுனால இன்னிக்கு அதுக்கப்பறம் கொஞ் ச்ச போயி அப்டியே பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனாலும் உடல்நிலை அவங்ளுக்கு வந்து ஒரு சீரா இல்ல. அதனால பாத்தீங்கனா செரி இன்னிக்கு ஒரு நாள் அ வீட்லேயே ஓய்வு எடுக்கட்டும் அப்டின் சொல்லி வி ஆ விட்டுட்டோ ஏனா இப்ப இன்னு அவுங் பாட நூல்கள் எல்லா எதுவு எடுக்க ஆரம்பிக்கல அதனால செரி இன்னக்கி ஒரு நாள் இருக்கட் டோம் மறுநாள் இருந்து வேணுனா அனுப்பி விடலாம் அப்டின்ற ஒரு முடிவுல வந்து இன்னிக்கு வீட்லதா இருக்காங்க ஆனா இதெல்லா நீங்க கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப கடினதமா கடினமா தா இருக்கு இல்லைங்களா உங்களுக்
ஆமா ஆமாங்க எல்லா ரொம்ப கண்ணா இப்ப நெனச்சாலு அவ்ளது நம்ப பண்ணிருக்கோமாங்கிற மாரிதா நெனைக்க தோணுது. நா இப்ப ஒரு ரெண்ட் நாள் முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பாத்தே ஒரு டாக்டர் வந்து ஆ ஸ்கூல் தொறக்ற நாளைக்கு வந்து கோயமத்தூர் சைட்ல வந்து ஒரு ஹாஸடல்லயே தொடர்ந்து ஒரு பதினஞ்சு குழந்தைங்க அடுத்தடுத்து அடுத்து வயித்து வலி வயித்து வலினு சொல்ட்டு வந்தாங்களா அதா டாக்ட்ரு வந்து சொன்னாரு ஆ இந்த மாரி பண்றது அவுங்களுக்கு நிஜமாவே இப்ப பொய் சொல்லிதா குழந்தைங்க வந்து இந்த மாரி பண்றாங்கன் சொல்றாங்க இல்லியா, அந்த மாரியெல்லா இல்லையா அவங்களுக்கு மூளைக்கூ ந்தோ போறோங்ற பள்ளிக்கூடோ போறோங்கற பயமு சேர்ந்து அந்த வயித்தவலி வருமா அவுங்களுக்கு அந்த நேரோ கடந்து போயிருச் ச்சுனா அந்த வயித்தவலி இல்லாம போவு பெற்றோர்கள் வந்து இத வந்து குழந்தைங்க மேல வந்து அவங்க சும்மா சொல்றாங்க அவுங்க பொய் சொல்றாங்கன் சொல்றாங்க. அந்த மாரி திட்டாதீங்க கொழந்தைங்கள இயற்காவே நம்ம ஒடம்புக்கு மூளைக்கு அந்த மாரி செயல்பாடு இருக்கு அந்த மாரி அவர் சொன்னாரு. அப்பதா நெனச்ச நாமளூ சின்ன கொழந்தய நம்ம பன்ல பசங்கள வந்து இப்டி அடிச்சிருக்கமே, திட்டீருக்கோமே நிசமாவே அந்த கொழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு போலன் நா நெனைச்ச
இல்ல தோழி நாங்களும் அ வீட்ல அந்த அளவுக்கு வந்து அவுங்கள திட்டவு இல்ல அடிக்கவு இல்ல. ஆ அவுங்க வந்து பயமா இருக்கு அப்டீன் சொல்லும்போது ஏ பயமா இருக்கு இப்ப நா நாங்க என்ன சொன்னோனா நீ படிக்ல அப்டீன்னாதா நீ பய்ப்பட்னு நீ படிக்கம் போது நீ பயப்பட தேவைல்ல எதுக்காக பயப்பட்ற அப்டின் கேட்டா எனக்கு உங்ளோட நியாபகமா இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா அப்டீன்றத வந்து ஒருன்ன காரணமா வந் து நம்ம ரொம்ப நாளைக்கு எடுத்துட்டு போகூடாது இல்லேங்களா அத நம்ப கொழந்த நம்ப சொல்றான்றதுக்காக நம்ம அவுங்கூட உக்காந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தோனா அவ வந்து அத ஒரு ரு வாய்ப்பாப் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருவா இல்லேங்ளா, ஏனா அந்த வயிறு வலீன்றது வந்து நானுமே யோச்சுற இப்ப எங்கோ பொய் சொல்றாங்களா இல்ல உண்மய சொல்றாங்களான் கண்டுபுடிக்காம யோசிக்கம் போது இன்னைக்கு அவருக்கு வயிறு சரியில்லன்றது வந்து நா புரிஞ்சுக்குட்ட. ஏனா ஒரு சில விஷயங்கள் நமக்கு பாத்தா நமக்கு புரியு இல்லேங்ளா ஆனா அப்பருந்து வந்து கல்ல கொஞ்சமா சாப்ட குடுத்ததுக்கப்றோ அவரோட வயிறுல எந்த பிரச்சனையு இல்ல நல்லாதா இருக்காரு. இப்ப நல்லாதா இருந்துட்டுருக்காரு ஆனாலு இப்ப ஏ ஆ மாலை பொழுதுல போய் எதுக்கு ஒரு மருத்துவமனைக்குப் ட்டு வந்தர்லா அப்டீன்தா யோச்சுட்டு இருக்கோ.
ஆமா ஆமா கண்டிப்பா கூட்டிட் போயிருங்க கொழந்தைங்ளுக்கு சின்ன உவாத இருந்தாலு அவுங்ளுங்கு சொல்ல தெரியாது ஏது எதனால என்ன ஆகுது என்னன் சொல்ல தெரியாது. நீங்க மருத்துவமனைக்கு போய் டாக் போய் காம்ச்சுருங்க.
கண்டிப்பா ஏனா நீங்க சொன்ன விஷ்யம் விஷ்யம் வந்து எனக்குமே கொஞ்சோ யோசிக்கிற மாதிரிதா இருக்கு ஏனா நானுமே பயத்துல வந்து பிள்ளைகள் இது மாதிரி பண்றாங்கன்றதுதா நானுமே இன்னைக்கு காலைல என்னோட கணவர்கிட்ட சொல்லீட்டிருந்த. அவரு வந்து சரி இன்னைக்கு வீட்லயே இருக்கட்டு ஏனா ஸ்கூல் போனோங்க அப்டீனா இதெல்லாமே பாத்துக பாக்க முடியாது அதனால வீட்ல இருந்து நீ பாத்துக்கோ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வேணுனா மாலைல வந் து மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துட்டு நாளைல இருந்து வேனா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்லா. அப்டீன்ற மாதிரிதா சொல்லிருந்தாங்க சேரி அதனாலதா இன்னைக்கு வீட்ல இருக்கட்டூனோ ஆனா இன்னைக்குமே கொஞ்சோ வயிறு வலின் சொல்லிக்கிட்டேதா இருக்காங்க அதனால இன்னைக்கு ஆனா வந்து ம மருத் துவமனைக்கு போக வேண்டா போனா டாக்டர் ம்
ரொம்ப தண்ணி இப்ப வெயில் அடிக்கறதுனால கொழந்தைங்களுக்கு தண்ணி தாகோ எடுக்கறது கூட அவுங்களுக் தெரியமாட்டேங்குது ஆமா ஜில்லனு ஃப்ரிட்ஜ்ல இருந்து வா தண்ணி எடுத்து குடுச்றாங்க அதனாலயே உங்களுக் கு வந்து தண்ணிதாகோ அப்பதைக்கு அ சரியான மாதிரி இருக்கு நல்ல ந எளநி வாங்கி் குடுங்க, நுங்கு வாங்கிகுடுங்க இந்த வெயில்ல அடிக்கிற வெயிலுக்கு அதெல்லா குடுச்சா ரொம்ப நல் லது
கண்டிப்பா தோழி நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நா குடுத்துட்டுதா இருக்க வ ஃப்ரிட்ஜ்ல வச் ட்ஜ் தண்ணி எல்லா குடுக்குறதில்ல தோழி ஃப்ரிட்ஜ்ல தண்ணிய பொறுத்த வரையும் பிரிட்ஜ்ல வைக்கறதே இல்ல அந்த தண்ணியுமே குடிச்சுட்டுதா இருக்காங்க நானு டெய்லியு வெந்தியமு குடுத்துட்டுதா இருக்க இதெ மாதிரி எல்லாமே பண்ணிட்டியேதா இருக்க ம் பண்ணிட்டுதா இருக்க ஆனா அவங்க வந்து ஊசி போட் ட்ருவாங்க அப்டின் சொல்லும் போகோது மட்டு ப வேண்டா மருத்துவமனைக்கு போக வேண் டான்ற மாதிரி சொல்றாங்க ஆ சரி பாக் க்லாம் பாத்துட்டு இன்னைக்கு போயிட்டு ஒரு சும்மா டாக்டர்ட்ட போயிட்டு பாத்துட்டு வந்தர்லா ஏனா அப்பதா அவங்களு அ மருந்து குடுத்திருக்காங்க இதுக்கப்றோ நம்ம சொல்ல கூடாதுன்றது எதாச்சி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரு இல்லைங்ளா
ஆமா கரெக்ட்டுதாங்க அ கவுன்ச்சு வளங்க ம் ம் இந்த வயசுல வளக் க்குற ரொம்ப கஷ்டொந்தா கொஞ்சொ பெரியவனா ஆனோன உங்களுக்கும் நல்லா ஃப்ரீயா இருக்கு கவன்சு வளக்கனு
வளர்ர வரையு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கடினமாதா இருக்கும் தோழி ஏனா அவங்களோட ஏ ஒவ்வொரு விஷயத்தையு நம்ம பாத்துக்குட்டே அவங்க அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்ளா
ஆமாமா
அது ரொம்ப கடினமாதா இருக்கு பாக்கலாமே அவு என்ன பண்றாங்கன்றது இன்னு கண்டிப்பா ஒரு வாரம் இல்லனா பத்து நாள் வர வந்து ரொம்ப கடினமாதா இருக்கு அது இந்த வேலைக்கு போற தாய்மார்கள் ளோட நிலமைய எல்லா யோச்சி பாத்தா ரொம்ப
ரொம்ப கஷ்டதாங்க அதா அவுங்க காலையில அவுங்க வேலயு பாத்துட்டு வேலைக்கு போன எடத்துலியே அவுங்க வேல முடிச்ட்டு வீட்டுக்கு வந்து கொழந்தைங்கள பாக்கனுனா ரொம்ப சிரமந்தா அவுங்க பட்ற கஷ்டத்துக்கு நம்ம வீட்ல இருந்து பண்றது எவ்வளவோ எதுமே பண்ணாத மாரிதா எனக்கு தோனுது
கண்டிப்பா தோழி ஆ நம்ப்ளும் பாக்கலா ஏனா நானு இன்னைக்கி மருத்துவமனைக்கு போய் என்ன நடக்குதுன் சொல்லி பாத்து ட்டு வரே இத பத்தி நம்ம பேச ஆரம்மிச்சோ அப்டினா நம்ப பேசிக்கிட்டே தா இருக்க மாதிரி இருக்கு ஏனா நெறைய விஷியங்கள் இருக்கு இல்லைங்ளா பிள்ளைகள பத்தி நம்ம பே அ பகிர்ந்துக்க
ஆமா தோழி அ நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப நீங்க ஃபோன் பண்ணுங்க நா பேஸ்ற
கண்டிப்பா நம்ப எதாச்சி இன்னொரு வாய்ப்பு நமக்கு கெடைக்குது நமக்கு நேரோ இருக்குதுன்ன போது வந்து கண்டிப்பா நானுமே அழைக்ற நீங்ளுமே வந் து பாத்துக்கோங்க ஏனா இப்ப பிள்ளைகள் கல்லூரி போறத்னால இந்த நேரத்துல தா நம்ம அங்க அவுங்கள ரொம்ப கவனிப்பா பாத்துக்கிற மாதிரி இருக்கு ஏனா இப்ப அவுங்க படிக்கிற படிப்பு தா அவுங்களோ ட வாழ்க்கையு மாத்தற மாதிரி இருக்கு அதனால அவுங்களையு கொஞ்ச நீங்க பாத்துக்கோங்க நா கண்டிப்பா நேரம் கிடைக்கு போது வந்து இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது அப்டினா உங்களுக்கு நா அழைத்து பேஸ்ற தோழி
கண்டிப்பா தோழி பேசுங்க ரொம்ப நன்றி உங்களோட பேஸ்னது
நாங்க நீங்களோட பேஸ்னது ரொம்ப நன்றி தோழி ரொம்ப நல்ல அறிவுரைகள் சொன்னீங்க மருத்துவமனைக்கு நா கூட்டிட்டு போக வேண் தானு இருந்தே ஆனா நீங்க சொன்னத யோசிக்கு போது மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதா நல்லதுன்
ஆமா ஆமா தோழி கவனிச்சா ந நன்றி நன்றி